என்ன ஆஹ் சொல்லுங்கபா
உம் சொல்லுங்க
ஒரே அமக்களமாகுது பாய வந்து கூட
ஆமா இந்த ஆம்பள பசங்கள பத்தி பேசுனாலே ஒரு வருஷமே ப
ஆஹ் அதே தா இப்போ இ இப்ப நம்ப வந்து ரொம்ப வந்து கேர் பண்ணி பாத்துக்கணும் அது வந்து ஹஸ்பண்ட் எப் தெரிது நீ வி ட் ல ஒக்காந்து ஒரு ரெண்டு வருஷ ல சோம்பேறி ஆயிட்டேன்
உஹம்
அப்படின்னு அ இன்னுமே உக்காந்து இருந்தீன்னா இன்னும் சோம்பி ஆயிடுவ ரெண்டு டிகிரி படிச்சிருக்கற இப்போ இப்ப இன்னும் வேற படிச்சுட்டு இருக்க இதெல்லா வேஸ்டா போயிடும் ஆஹ் அது நல்லா வெளில கெளம்பற வழியப்பாரு அப்டின்றாரு அவங்க அம்மா அவங்க அம்மா கிட்ட விட் ட்டு வெளிய கெளம்பணுமா
உம் ம்
ஆஹ் நானு பாத்துக்கறதுக்கு ஒண்ணு இல்ல பாத்துக்குவாங்க இதெல்லா ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல நல்லாவே பாத்துப்பாங்க ஏன்னா அவங்களுக்கும் வயச ஆயிடுச்சு ஓட முடியாது இல்லப்பா அவங்க மூணு பேர் கூட பத்துல அவனுக்கு அவன் கூட ஓடுறதுக்கு அந்த மா அப்டி இருக்கு சேரி நா என்னப் பண்ணே ஓ சேரி அவர் சொல்றதுக்கல்லா சண்ட ஒருமே அப்டின்ட்டு நானு சேரி ஓகே ஓகே அப்டின்ட்டு கம்முன் ஆய்ட்ட
உம்
சரி போற போறே அப்டின் ஸ் சொல்ட் வ நம்ளுக் என்னது ஒண்ணுதா ஐயோ கொழந்த ஒண்ணு போனா ஒண்ணு போனா ஒண்ணு வருது எப்ப இப்ப என்ன என்ன குடுக்குணு நம்ளுக்குதா தெரியு
உம்
அவனுக்கு ஃபோ சாப்பாடுல இருந்து எல்லாமே வந்து என்னென்ன குடுக்குணு அப்டின்றது நம்ளுக்குதா நல்லா தெரியு ஆஹ் எதனா ஒண்ணுனா என்ன ம ருந்து குடுக்குணு அப்டின்றது நம்ளுக்குதா தெரியு அவுங்ளுக்கு என்ன தெரியு எதோ ஒன்னு ஏ ஒன்னு கடக்கு ஒன்னு குடுத்துட்டாங்க அப்டின்னா யாருக்குப்பா பிரச்சன
நம்ளுக்குதா நம்ம மனசுதா கேக்கா து அவுங்க கரெட்டாவே குடுத்தாலு எதாச்சு வாமனார்க்கு ஒரு ஒடம் ச நல்லாதா ஆனாலே நம்மோ வெளிய போய் அந்த வேலிய பாக்
ஆஹ் அதுதா அந்த மாதிரி கொழ்ந்த ஐயோ என்ன பண்றானோ தெர்லியே அவுங்க ஒழுங் ஆ பாத்து
நா ஹா இவ்ளோ நாள் எல்லா இவ்ளோ கொஞ்ச நாள் ஆகு டு அதுக்கப்புறமே போற டின் சொல்லுங்க இப்ப என்னாச்சு
எவ்ளோவோ சொல்லிட்டன் ப்பா நா அதுதா எனக்கு இவன் தா பா முக்கியோ
ஆமா நம்ளுக்கு பண காசலா எப்ப வேணாலு சம்பார்ச்சுக்குலா புள்ள போனா வருமா சொல்லுங்க அவனோட சந்தோஷோ அவனோட ஹெல்து தா நம்ளுக்கு முக் கியோ அடுத்தவ்ங்க ஆயிரம் பேர் பாத்தாலு அம்மா பாத்துக்கிற மாரி வராது அது எல்லா விஷ்யமு தெரிஞ்ச அம்மாவோ தெரியாதா அம்மாவோ அம்மா அம்மா தா அந்த கொழந்தைக்குமே ஒரு கம்ஃபர்ட் சோன் வந்து ஒரு அம்மா கிட்ட தா கெடைக்கு இப்போ ஒடம் சரியில்ல அப்டின்னா கூடோ இன்னு ஏக்கமா ஆய்ரு அதுலியே அவனுக்கு இன்னு ஒடம்
ஒடம்பு சரில்லாமா ஆமா அன்னைக்கி ஹாஸ்பிட்டல் கூட்டு போனம் பாப்போ நா வாரோ வெ அ இதுவு ஜொரோணிட்டு ஆஹ் அப்போ ஹோஸ்பிட்டல் உள்ள னா இன்ஜெக்ஷன் லாம் போட்டு ரொம்ப பயந்துட்டான் அதுனால்ல செரி ஊசி போட்ருவாங்களோன்ட்டு அப்ப அழ ஆரம்பிவன் ஹாஸ்பிட்டல் வெளிய வந்ததுக்கு அப்றந் தா கம்முனு ஆனானே
ம்
அது வெறிக்கும் செரி அப் ப்போ இது பண்ணுவாங்க எப்போ நம்ம வெளிய போயிலா அப்டின்ட்டுதா அவனுக் இருக்கு அதனால வெளிய வந்ததுக் அப்புறோ கம்முனு ஆயிட்டா அவ்ங்க அப்பா கிட்ட சொல்லீட்டேன் நானு வெள்ல கூட்டு போயிடு பா வெள்ல கூட்டு போயிட்டா அதுக்கப்றோ கம்முனு ஆயிடுவான் அவென்
ம்
இங்க அந்து அழுதுட்டே இருந்த இன்னு ஜொரமா தா இருக்கு அவுனுக்கு
ம்
ட்டு போயிட்லாம்ப்பா வீட்டுக்கு அட்மிஷன் போட்லா நாங்கப்பா வெளியவே வேனா வீட்டுக்கே அவ்ங்க தா ரெண்டு மூண் நாள்ல செரியா போயிடுனுட்டாங்க அப்டியே அட்மிஷன் போட்டா கூட நாங்க எ எந்த ஒரு ட்ரீட்மெண்டு பண்ண மாட்டோ அப்சர்வேஷன் மட்
வெப்பாங்க ஆமா வேஸ்டாச்சு அது
துக்கு நீயு இங்க இங்கந்து அங்க அங்க ர்ந்து இங்க நீ எதுக்கு டைம் தா வேஸ்ட்டு எல்லார்க்குமே அல ச்சுலாய்டு இவனு அழுதுட்டே இரு கா அதனால ரெண் நாள்ல செரியா போயிடுனிட்டாங்கள கூட்டு போயிட்லா அப்டின்ட்டு சொன்னே
ம்
அவ்ங்க அப்பாவா ஏன் கால்ல விற்கு இருந்து பாத்து போறதுக்கு என்ன உனக்கு
ம்
அப்டி இப்டின்னு அவ்ங்க
ம்
ங்களப்பா ஐயோ திர்ம்ப எங்க ஊசி போட்டு வாங்களோ அப்டின்ற ஒரு பயொ வந்துருச்சு அவனுக்கு உள் ஆஹ் உள்ள போனதுமே அதனால அவன் இங்க அழுதுட்டே இருக்கான்ப்பா வீட்டுக்கு கூட்டு போடாவே கொஞ்சொ கொஞ்சொ சரியாயிடுவான் அப்டின்னுட்டு
ம்
ஆஹ் அதுக்கப்றொ நா சொல்லி புரிய வெச்சு கூட்டிட்டு வந்தாங்க எதுமே அவ்ங்ளா புரிஞ்சுக்க மாட்டிங்கிறாங்க நம்ம ஒரு ஒரு இன்னு வந்து சொன்னா கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க
அவங்கள அவங்க அம்மா அது மாரி வழங்கு வளர்த்துருப்பாங்க அதனால அவங்களுக்கு ஒரு பயருக்கும் நம்ம அவங்களையும் வர சொல்ல முடியாதுல சிலர் தைரியமா ருப்பாங்க சிலர் அப்படித்தா ருப்பாங்க
வெளியே இருந்தாங்க இவங்க எல்லாமே
உம்
ஆ வெளிய ஆனா கிளீன் பண்றாங்க பத்தீங் ஹாஸ்பிட்டல்ல அவங்க காலெல்லா கூட விழுந்துட்டாரு எங்க வீட்டுக்கார்ரு எங்க குழந்தைய காப்பாத்தி குடுங்க அப்டின்னுட்டு
உம் அவருக்கு ஒரு பயந்தானே யாருக்கா ருந்தாலும் குழந்தக்கி ஏதாச்சும் ஒண்ணுன்னா தாங்காது
இருந்து எல்ல ப பாத்துட்ருந்த என்னென்ன ட்ரீட்மெண்ட் குடுக்குறாங்க எப்படி எப்படியெல்லா குடுக்குறாங்கன்னு கண் கூட பாத்துட்ருந்த அதுலருந்து எனக்கு அந்த பயமே போய்யிடுச்சு நம்ம பயந்தா இன்னும் கொஞ்சொ கொழந்தையும் பயப்படுவா அழ ஆரமி
நல்லா ஒரு குழந்த பொறந்த பிறகுதா ஒரு தாங்க மா
ஆமா இருக்குற உண்ம அதுதான உஹம் ஆஹ் இப்போ எதனா னா கூடோ இப்ப ஏதாவது குடுக்குறேன்னா அவங்ளுக்கு பொறை ஏறிடு சுனாலோ இல்ல தொண்டையில போயிட்டு வா க்களக்கிற மாரி பண்ணாலோ மூணு பேருமே எங் பெரிய மாமியாரு எங்க மாமியாரு எங்க வீட்டுக்காரு மூணு பேருமே ஐயோ ஐயோ ஐயோ யோ ன்னு வாங்க
உம்
அப்படிதா சொல்றது நானு கூளா இப்ப எதுக் கத்துறீங்கோ தண்ணி குடுத்தா சரியா போய்டு
ஆமா நம்மளுக்குதா பாத்து பாத்து பழகி போயிடுதெ புதுசா பாக்குறவங்கதா அலறுவாங்க போன வாரம் கூட என்னோட பைய வந்து கேட்ல வந்து கை நசிக்கிணா நசிக்கிட்டு அந்த கட்டவரல் வந்து அப்டியே பேந்து வரு
ஆஹ் ஆஹ்
வந்துட்டு ரத்தம் ஊத்துது எல்லாரும் கத்துறாங்க கதர்றாங்க அலர்றாங்க இன்னா நீ இப்படி நிக்கிறியே என்னா நீ இப்படி நிக்கிறியே அப்படின்றாங்க நா சொன்ன எதுக்கு இப்ப கத்துறீங்க ஏ புள்ளையே சிரிச்சுட்ருக்கு பாருங்க அவ அந்த வழியிலயே சிரிச்சுட்ருக்கா ஆனா ரத்த த்துது ம்மா ஹாஸ்பிட்டலுக்கு மட்டு வேணா மா வேணாமானு சொல்லி இது பண்ணிட்டு இருக் கா அதெல்லா ஒண்ணாவாது வா சொல்லிட்டு அதுக்கப்றோ ஹாஸ்பிடல் கூப்ட்டு போன அதுக்குள்ள வீட்ல இருக்க பெரியவங்க எல்லா என்ன இந்த பொண்ணு இப்டி பண்ணுது கொழந்தைய ஒரு பயமே கெடையாது ஒரு அக்கர கெடையாது ஒரு மாரி ஸ்டாட் பண்ணிற்றாங்க நம்மள நம்ம புள்ளய பத்தி நம்மளுக்குதா தெரியும் நம்ம வந்து ஆறு வாரோ ஹாஸ்பிட் எல்லாரு போய்ந்தா நம்மளுக்கு எப்டியு ஹாஸ்பிட்டல் பயோ வரு எ பையனு‌ அதேதா வாரத்துல ஒரு நாள்னா ஹாஸ்பிடல் டாக்ட்ரே கேப்பாரு ஏமா நீங்க ஓடம்பு சரி இல்ல ஜோரோ இதெல்லா கூட்டு வரமாட்டேங்குறீங்களே எப்ப பாரு அவர் போன ஒடனே கேட் ருவாரு இன்னிக்கு எதுலபா உழுந்து வார்ன இன்னைக்கி எதுலபா அடிபட்டுச்சு உனக்கு இன்னைக்கி என்னப்பா சாகசம் பண்ண அப்டிதா கேப்
அதா இவங்க இதே மாதிரி தா இங்க கூட பா இவனுக்கு போனாவே ஸ்டீஸ் சஸ்திக் வண்ட்டீங்ளா அப்டின்னுவாங்க எ பைய பேரு சொல்லியே சொல்லுவாங்க வந்துட்டீங்களா அப்டின்னுவாங்க அந்த மாதிரியே
ட்ரு அதா கேப்பாரு சார் இன்னிக்கு என்ன சாக சம் பண்ணீங்க இன்னைக்கு என் டேய் எத்தன வாட்டிடா உங்க அம்மா ரொம்ப பாவோண்டா ஆ எல்லா கொழந்தையு ஒடம்பு சரியில்ல ஜோரோ ஃபீவர் சளி இருமல் அப் ப்டி தாண்டா கூட்டு வருவாங்க உ ஒருத்தர தாண்டா உங்க அம்மா வருஷம் முழுக் தறுவத்தஞ்சு நாளு அடிபட்டு
அதா அம்மா வீட்டுக்கு போறோமோ இல்லியோ அம்மா வீட்டுக்கு ஆ ‌அந்த மாதிரி இருக்கு நம்ம நெலம் ம
அப்டிதா இ
ம் அம்மா வீட்டுக்கு போய் வர மாதிரி தா போய்ட்டு போய்ட்டு தங்கிட்டு வந்துருது
ம் ம் அப்டிதா போய்ட்டுருக்கு அவரே பாத்து சிரிப்பாரு ஏனா இது ஸ்பைடர்மேன் சொல்லிட்டு சேர் மேல இருந்து கீழ குதிச்சு டா குதிச்சி அங்க அந்த கொசுவத்தீ ஸ்டண்ட் இல்ல அதுல கால பாதம் வெட்டிக்கிட்டு அப்டியே ரெண்டாயிடுச்சு அதுக்கப்புறோ என்னப் மேல ஜன்னல் மேல ஏர்னார் ஜன்னல் மேல ஏறி எங்க அக் அக்காப்பையன் காலப் பிச்சு வழிச்சுட்டா போல இடிச்சு எட்டு தையலு அதுக்கப்றோ எம் பொண்ணுக்கு பையனுக்கு சண்ட வந்தா என்னான்னு தெரியல வெளிய பால்கனியில ரெண்டு பேரு ஊஞ்சல் ஆடிகிட்டு இருந்தாங்க தெரி ஊஞ்சல் தானே ஆட் றாங்கன்னு சொல்லிட்டு அப்பதா உள்ள வந்த அதுக்குள்ள இவுங்க அழுகுற சவுண்ட் கேக்குது ஏ ஆமா எச்சுக்கிட்டானா இல்ல பாப்பா போய் இட்சு உட்டாலா என்னான் தெரில ரெண்டு பேரு மாத்தி மாத்தி சொல்றாங்க அதுக்கப்புறோ ஹாஸ்பிட்டலுக்கு போனு க தல அப்டியே வெட்டிட்டு ட்ருந்துச்சு தலையில
அச்சச்சோ ஆஹ்
ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த முடிய எல்லா ரிமூவ் பண்ணிட்டு அங்க தையல் போட்டு உட்டாங்க அது மாதிரி நம்ம ஒரு சக்த எங்க இப்டி திரும்புனாலு ஒரே அடிபட்டுக்கிட்டே இருக்கு அவனுக்கு அந்த அளவுக்கு அடங்கு
மா சாமி அது இப் இப்ப இருக்கிற பசங்க ரொம்ப வாழாவு இருக்குங்க ரொம்ப டேலண்டாவு இருக்குங்க அதுக்க ஏத்த மாதிரி உம் இவனே நா பாக்கறனா இதுக் ஒன்ற வயசு தானே ஆகுது நா பாக்குறனா இல்லயா நான் பாத்தனா திட்டுவே எதுனா சொ சொல்லுவானிட் து பாக்கறனா இல்லயான்னு பாக்குறது செரி பாக்காத
அப்டியே கட்டிப் புடிச்சு அம்மா அம்மான்னு சொல்லி சமாளிச்சிடு ஏதாச்சு பண்ணுச்சுன்னா கூட அதுலயே அப்டியே மயங்கி போர வேண்டியதா இருக்குது
கத்துட்டே கம்ன் போயிடுறது
மா மா ட்டு அப்டியே கட்டி புடிச்சி முத்தோ குடுத்து அப்டியே நம்ம திட்ட கூடாத சமாளிச்சு அப்டியே நம்மள ஏமாத்துசுங்க உடனே எ பொண்ணு திட்டுவா அப்டியே புள்ளனா மட்டு போதுமே உனக்கு புள்ளனா மட்டு அடிக்கு பண்ணுவியா அப்டின்வ தி ஆனா அவகிட்ட நானு செரி உடஞ்சு உடஞ்சு ங்க அம்மா இதுவே நா பண்ணிருந்தா என்ன பண்ணிருப்
நெறையோ அடிபட்ருக்கு போல இருக்கு
ம்
உங்க பையனுக்கு
ஆம் அதா சொல்றன்னே டாக்டரே கேக்குறாரு ரெண்ட்டு நெறைய அடிப்படு அடிப்படாதா இருக்கவே இருக்காது இப்ப ஸ்கூல் லீவ் உட்டாங்கன்னா அத்தன அடி அவருக்கு அவ்ளோ காயங்கள் ஆனா என் செல்லோ எவ்ளோ காயோ ஏற்பட்டாலு தளராத வெளாடு மனம் தளரவே தளராது அந்த அளவுக்கு ஐயோ ரொம்ப ஸ்ட்ராங்கு பயப்படவே மாட்டா அதோ இப்ப கூட போய்ட்டு நாங்க இது பண்ணிட்டு வந்தோ கைல நகோ பேந்துருச்சு ஆனா ஏ பொண்ணா இருந்தா அவள் தா அன்னைக்கே என்ன சாவடிச்சிட்ருப்பா அந்த அளவுக்கு என்ன கொடும்ம பண்ணிருப்ப ஆனா அமா
வந்து இது வந்து எப்டின்னா இந்த ஆப்போசிட்டா இருக்கு சின்ன வயசுல எவ்ளோ எவ்ளோ கொழந்தைங்கள
தாங்க மாட்டேங்க
ஓ ஆ அது அப்டி டே மாறிடுது பொண்ணுங்க வந்து சின்ன வயசுல தாங்கிகுதுங்க கொழந்தை வயசு ல்ல பெர்சானா தாங்க மாட்டேங்குதுங்க ஆனா அதே தான நம்ளு நம்மளு இருந்துருப்போ அப்படியே தான பா இருந் போ சின்னதா நா கூட நம்ம வீட்டு எப்டி பாத்து பாங்க இப்போ சூடே வச் வச்சுக்கிட்டாலு அட போன் தொடச்சு போட்டு மத்த வேலய செய் அந்த மாதிரி இருக்கு ஆ செரிப்பா போயிட்டா வாங்க ம்